வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி வங்கி பணியில தேர்வா கடது அது பத்தின அனுபவங்கள் வந்து இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம்
பேசலாம் பேசலாம் கண்டிப்பா பேசலாம் நான் அதுக்குரிய ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்லறேன் ஏன்னா இப்ப இதன சொன்னேன் அப்படின்னா இன்னிக்கு வருங்காலத்துல ஏதாவது பயன்படுறும் கண்டிப்பா பயன்படும்
நிச்சயமா தோழி
அஹ் இதை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஆஹ் ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னெண்டா வகுப்பு வரைக்கும் நம்ம கணக்கு இருக்கு இல்லைங்களா சோ அ அது மட்டும் நமக்கு கொஞ்சம் ந உண்ம தெரிஞ்சாலே போதும் அதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியமான பங் கு வந்து இந்த தேதுவுல வந்து உங்களுக்கு இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பக்கம் அதாவது முதல் பாகம் பரீட்சையில் இரண்டு தீர்வுகள் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வந்து நீ சொல்லுவாங்க இந்த பிர்லிமினரி தீர்வுல பாத்தீங்கன்னா கொஞ்சோம் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இப்போ கணக்குல ஒன்னா வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்புல இருக்கிற கணக்கு வந்து ஒரு பகுதியாகும் இன்னொரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சமூக சமூக வலைதளங்கள்ல வரும் இல்லைங்களா செய்திகள் நம்ம ஆஹ் சமூகத்தை பத்தி அதை பத்தின ஒரு விஷயங்கள் வரும் அது இல்லாம க கணித கணிதம்ல வரும்றோ அறிவியல்ல வரும் சமூக அறிவியல் வரும் இது எல்லாமே கலந்து எக்ஸாம் ஹ பரீட்சையில உங்களுக்கு வந்துரும் அதனால இது எல்லா நீங்க படிச்சு ங்னாலே போதுங்க இது மெய்ன் எக்ஸாம் இது கிளர் பண்ணிட்டீங்கன்ன அடுத்து மெய்ன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அத நீங்க ஓக்கேவா நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க தேர்வு ஆயிட்டீங்க அப்டினாலே நீங்க அடுத்து நீங்க பணில நீங்க தேர்வு செய்யபட் கண்டிப்பா நீங்க போயிடுவீங்க அந்த மெயின் தேர்வுல பாத்தீங்க அப் அப்டின்னா எல்லாமே உங்களுக்கு ஆஹ் சமூகத்துல நடக்கறது எல்லா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கேப்பாங்க உலகோ உலகத்தை பத்தி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து அந்த அந்த தேர்வுல நீங்க வந்து சொல்லணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறோ தான் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட தேர்வு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்கள பத்தி ஆஹ் நீங்க படிச்சு முடிச்சத பத்தி அப்புறம் நீங்க என்னென்ன படிச்சீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த பத்தி இது எல்லாமே அப்றோ நீங்க பணியில வேலை செஞ்சீங்க அப்டின்னா என்ன மாரி பண்ணுவீங்க அப்டிங்கறத பத்தி அப்டி இந்த இந்த இந்த விஷயத்த எல்லாமே நம்ம வந்து மெயின் தேர்வுல நம்ம போய் நம்ம பண்ணுவோம் இதுதான் மொத்தமா நம்ம வந்து ஆஹ் இப்ப வங்கியில நம்ம போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க வங்கியில வேலை செஞ்சதுக்கு அப்பறோம் மூணு மாதம் பாத்தீங்க அப்டின் னா உங்களுக்கு ஒரு ஆஹ் ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அதுக்கு அப்றோ தான் நீங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்போக் இது அஹ் பழக்கமானதுக்கு அப்புறம் நீங்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்மிப்பீங்க
ஓ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழி ஆஹ் எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தருங்க வந்து இந்த ஹெச் டி எஃப் சி அல்லது ஐ சி ஐ சி ஐ பேங்குல வந்து தேர்வாகணும்ன்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆஹ் ஆனா அவ்ங்க வந்து அரஸ் சாங்க தேர்வு வந்து எழுதல ஒரு கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஆஹ் அவங்க வந் து என்னுடைய கணவர் கிட்ட ஆஹ் ஓட்டுநர் பயிற்சிக்காக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒ ரு விஷ்யம் சொன்னாங்க அது வந்து இப்ப ந டைமுறைல இருக்கான் மட்டும் நீங்க சொல்லுங்க அதாவது இப்ப ஹெச் டி எஃப் சி அல்லது ஐ சி ஐ சி ஐ வங்கி வந்து மூன்று மாத காலங்கள் வந்து தனியா ஒரு பயிற்சி வந்து தருவாங்ளாமா தோழி அதுக்கு வந்து ஆஹ் இரண்டு அல்லது மூன் று லச்சங்கள் குடுத்து அந்த ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி அந்த வங்கியே தனிப்பட்ட முறைல வந்து ஆஹ் நடத்துதுன் சொன்னாங்க ஆஹ் அது வந்து பேங்ளூர் அல்லது ஆஹ் சென்னையில மட்டுந்தான் இருக்குன் சொன்னாங்க அந்த அவங்க பே வங்கியே நடத்தக்கூடிய அந்த கோர்ஸ்ல வந்து நம்ம சேந்து படிச்சு பத்து அல்லது பன்னிரெண்டு பே ஆஹ் பேப்பர்கள் தாள்கள் வந்து இருக்குன் சொன்னாங்க அது படிச்சு நம்ம வ ந்து அந்த அந்த ப் பேப்பர்ஸ்லா படிச்சி நம்ம தேர்வாயிட்டோம் அப்டின்னா நேரடியா வங்கி மேலாளரா போயிற்லா அப்டிங்ற ஒரு அஹ் இது வந்து இப்போ சமீபத்துல இது எப்ப இருந்து இருக்குன் எனக்கு தெரியெல ஆனா வந்து ஆஹ் அப்டின் சொன்னாங்க ஆ செரின்னு சொல்லிட்டு அத பத்தின முழு விவரங்கள் கேக்கும் போது அந்த தம்பி வந்து ட்ரெய்னிங் போயிற்றிந்தாங்க தோழி அந்த ஊர்ல கடைசில ஒ ரு ஆறு ஏழு எட்டு மாதங்கள் கழித்து அவருடைய மொபைல் ஸ்டேட்டெஸ்ல வந்து பாக்கும்போது அவர் வங் தி மேலாளரா இருந்தாரு எனக்கு உண்மேயாவே வந்து பயங்கரப் பிரமிப்பா இருந்தது அப்ப நா கூப்ட்டு கேட்டப்ப வங்கி நடத்தின அந்த கோர்ஸ் வந்து நா படிச்சி தேர்வாயிட்டக்கா அதனால அது ஹெச் டி எஃப் சி யா ஐ சி ஐ சி ஐ யா என் மட்டும் எனக்கு மறந்திர்ச்சி அந்த ரெண்ட் டு வங்கில ஒரு வங்கியில தான் அவரு இப்ப வேல பாக்றாரு ஆனா அவரு வந்து வங்கி மேலாளரா வந்துட்டு பணிக்கு நேரடியாவே
எதுக்குங் தோழி அது வந்து டிப்ளமோ கோர்ஸ் அப்டி ஆஹ் டிப்ளமோ கோர்ஸ் அப்டிங்கிறது இப்போ நம்ப வந்து ஆஹ் கல்லூரி படிக்கிறோ இல்லிங்ளா அதுல நம்மோ படிக்கிற மாரிதான் இப்போ வந்து வங்கிக்காகவும் தனியா கோர்ஸுகளெல்லாம் இருக்கு நீங்க ஹெச் டி எஃப் சி ஐ சி ஐ சி ன் சொல்லி நீங்க வந்து தனிப்பட்ட வங்கிக்காக வேண்டி படிக்கிணுன் அவசியம் கெடியாது நீங்க படிச்சீங்க அப்டின்னா படிச்சு எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்குளுக் கு எந்த வங்கியில உங்குளுக் வேல கிடைக் குடுக்கணுமோ அந்த மாரி வங்கிலெ நீங்க கேட்டு வாங்கிக்கிற அந்த ஒரு விஷ்யமும் இருக்கு
ஓ இப்ப நம்ம அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிட் தோனா தனியார் தேர்வுகள் வந்து எழுத வேண்டியதில்ல சரியா
ஆமாங்க கரெக்ட் தா. இது எப்டின்னு பாத்தீங்ன்னா நீங்க நார் பொதுவா நீங்க ஒரு கல்லூரி படிக்கிறீங்க இல்லீங்களா நம்ம எப்டி இப்போ பணம் குடுத் திரும்ப ஒரு கல்லூரி படிக்கிறோ இல்லீங்ளா அந்த மாதிரி தா இதுவு இப்போ ஒரு வங்கி காலைலன்னு நீங்க கல்லூரி படிக் அப் அந்த மாதிரி தா நீங்க ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்கறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்ன்னா ஒங்க வங்கியிலய படிக்கிற அந்த கோர்ஸ் அந்த எடத்துலயே உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாமே ஷெட் இது பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஒங்களுக்கு குடுத்துருவாங்க.
ஓ அது வந்து பிற்காலத்துல ஏதாவது பாதிப்பு தருமா தோழி இல்ல அந்த வகுப்
இல்ல அது வந்து நீங்க கேட்டுக்கலாம் முன்னாடியே நம்ம விசாரிச்சுக்கலாம் அதாவது இப்ப நீங்க ஒரு வங்கியில போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அத அந்த வகுப்புல போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நா வங்கில போய் ஜாயின் பண்ணிட்டே அப்டின்னா அது தற்காலிகமான வேலையா இருக்குமா இல்ல அது வந்து பர்மனென்ட்டான வேலையா இருக்குமான்னு நீங்க முன்னாடியே அத வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்ன்னா பணத்தை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு கோர்ஸ் படிக்க வக்கிறோன் படிக்க வச்சிட்டு வேலைக்கும் சேத்து விட்டுற்றாங்க ஆனா வேலைக்கு சேந்து ஒரு தற்காலிகமான வேலையா அது மாறீறிது அது வந்து பர்மனன்டா வந்து வேலை குடுக்குறது கெடயாது ஏன்னா இந்த மாதிரி நெறைய என்னோட தோழிகள் தோழன்கள் நெறைய பேர் இந்த மாதிரி நெறைய விசயத்தில அனுபவப்பட்டு பட்ருக்காங்க ஏங்கிட்ட சொல்லுவாங்க. ஏங்கிட்ட சொல்லும்போது நானே ரொம்ப சங்க படுவேன் இது நீங்க முன்னாடியே நீங்க கேட்டிருந்தீங்ன்னா நம்ம அதுக்கு ஏத் கேத்த மாதிரியான ஒரு விசயத்த நம்ம வந்து பேசி இருந்திருக்கலாம் அப்டின்னு சொல்லுவே அப்றொம் இந்த கோர்ஸ்ஸ முடிச்சிட்டு கூட இப்ப மேலாளர் சொல்லுவாங்க நா வந்து உங்கள மேலாளர் இதுக்கு அனுப்ச்சிடுறோம்ன்னு சொல்லுவாங்க ஆனா அங்க போய் பாத் வெறும் காசால இருக்காக போட்டுரு ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களும் இரு க்கும் ஆனால் எல்லாமே நம்ம தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நீ படிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் நம்ம வந்து எவ்ளோ வேணா பணம் கட்டி படிக்க வை வச்சிர்லாம் வேலை செய்யும் போது நமக்கு எந்த ஒரு நிலைமை ல அது எந்த ஒரு பொசிஷன்ல நம்ம வேல செய்யறோம் அப்படிங்கறது நம்ம அதை யோசிப்போம் இல்லைங்கள
நிச்சயமா தோழி ஆனா தம்பி வந்து நல்லா படிப்பாரு தோழி இப்ப பத்தாவது முடிஞ்சு பதினொன்னாவது போகறாரு ஐநூறுக்கு கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கு
நானூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படி போவும்ன்னு நெனச்ச சூப்பர்
தோழி ப பள்ளியிலேயே இரண்டாவது மாணவர் மாவட்ட அளவுல நான்காவது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே நான்கு காவது மாணவனா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தோழி அதனால ரெண்டு நிலை மே எழுத வைக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து அரசாங்க உத்தியோகம்ங்கிறது என்னோட கனவு அஹ் நா வந்து கல்லூரி படிக்கிற படிப்பு எல்லாமே வந்து முதல் மாணவியா தா தேர்ந்தெடுக்கப்பட்டே கோல்டு மெடலிஸ்ட்டா தா இருந்தே இருந்தாலுமே அரசாங்க உத்தியோகத் துல வந் து நா ம முதல் மாணவியா தர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக் கு வரைக்கு எனக்கு அந்த அரசாங்க வேலைங்கிறது ஒரு எட்டா கனியா தா இருக்கு அந்த மாதிரி என்னுடைய ம மகனுடைய நிலைமை வந்து ஏதோ பின்னாடி ஒலி அதிகமா கேக்குது தோழி
அது ஃபேன் சவுண்டு பாத்தர ஒன்னு கீழ விழுந்துருச்சு
ஓ சரிங்க தோழி அதனால அந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு வந்து எந்த ஒரு ஏமாற்றமு வந்துற கூடாது அப்படிங்கிறதுக்காக தா நா வந்து அந்த பணங் கட்டி படிக்கிறதுங்கிறது வந்து டொனேஷன் மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்படி ஒரு பயிற்சி இருக்கு அப்படிங்கிறது மட் டூ சொல்லுவாங்க
படிப்பு படிப் பு படிக்கறதுக்கான அந்த ஒரு அஹ் கட்டணமாதா இத வந்து வசூலிப்பாங்க ஆனா நம்ம அத முன்னாடியே நீங்க இப்ப ஒரு தோழன் கிட்ட கேட்டீங்க ஆஹ் இப்போ நீங்க ஒரு தம்பி கிட்ட நீங்க கேட்ருக்கீங்க நீங்க கணவர் கிட்ட டிரைவிங் அஹ் ஓட்டுனர் பயிற்சிக்கு வந்த தம்பிக்கிட்ட கேட்ருக்கீங்க இந்த மாதிரி இப்போ நா ஒரு விஷய சொல்ற இப்போ இங்க ரெண்டு பேர்த்துகிட்டயு கேட்டுருக்க கீங்க இத பத்தி இன்னு நீங்க வந்து தீர விசாரிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்து த்தி என்னென்ன பண்ணலான் சொல்லுங் ந ஏன்னா நம்ம எடுத்த உடனே சீக்கிரமா நம்ம போய் எதும் பண்ண முடியாது
நிச்சயமா நிச்சயமா
இப்போ நெறய எடத்துல வந்து இப்படித்தான் நட நடந்துட்டு இருக்கு அதனால நம்ம அது யோ சிச்சுதா முடிவு பண்ணணும் பரவால்ல தம்பி நல்ல மதிப்பெண் எடுத்துரு திருக்காரு அவரு கணக்கல கண்டிப்பா நூத்துக்கு நூறு வாங்கிருப்பாருன்னு நெனக்கிறேன்
ஆஹ் இல்ல தோழி அஹ் கணக்கல வந்து தொண்ணூத்தி ஆறு ஒரு கவனக்குறைவுனால அது அதுதான் வந்து மிகப்பெரிய வருத்தம் இதுல நூறு வாங்க வாங்கக்கூடிய மாணவர் தான் செரி ஏதோ ஒரு சிறு சறுக்கள் அஹ் அறிவியல்லையும் சமூக அறிவியல்லையும் நூற்றுக்கு நூறு வாங்கினாரு தமிழ் வந்து தொண்ணூத்து ஒன்பது ந்து ஆங்கிலம் தொண்ணூத்தி எட்டு கணிதம் வந்து தொண்ணூத்தி ஆறு தோழி அதுல நூறு வாங்கி இருந்தா மாவட்டத்தில் முதல் மாணவனா தேர்ந்தெடுக்க பற்றுருப்பாறு பரவாயில்ல ஏ ஏற்று இரக்கம் கலந்துதான் வாழ்க்கை ஆஹ் நிச்சயமா தோழி அதனால வந்து நிச்சயமா தோழி நான் கணித ஆசிரியையா இருந்தனால னால தொடர்ந்து அவங்களுடைய பள்ளி ஆசிரியர்களும் தொடந்து அவருக்கு வந்து நல்லா கத்து கொடுத்தாங்க இரவு பகலமா நானும் அவருக் க்கு வந்து துணையா இருந்து பல போராட்டத்துக்கு அப் அப்புற தான் இந்த இடத்த வந்து பிடிச்சோம் அவரை ஒரு நல்ல இடத்துல வந்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய
கண்டிப்பா கண்டிப்பா இது கண்டிப்பா நடக்கும்
நிச்சயமா தோழி உங்களிடம் பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி தோழி நெறைய துறை சார்ந்த விஷயங்கள வந்து வந்து நான் கத்துக்கிட்டேன் ஆ தொடர்ந்து நம்ம வந்து
அடுத்த பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பாங்க நன்றி நன்றி